நா சும்மாதா இருக்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க
ஒன்னுல்ல வீடு ஃபுல்லா க்ளீன் பண்ண போற வீடு காலி பண்ண போற இங்க சேரி அதா உனக்கு எதா வீடு அங்க எதா இருக்கா தெரியுமான் கேக்கதா கால் பண்ண
இங்கயா இங்க இருக்கான் தெரில நா வேணா உனக்கு பாத் த்துட்டு சொல்ற எங்க அவுஸ் ஓனர்கிட்ட வேணா கேட்டு சொல்ற
பக்கத்துல இருக்கா உங்க வீட்டு பக்கத்து சந்து அந்த மாரி
பக்கத்து சந்தா அதா பா போய் பாக்கணுல்ல போய் பாத்துட்டு ரெண்டு மூணு வீடு காலியா இரு க்குன் நெனக்கிற அது என்னன் தெரியில எதாவது பிரச்சனையா என்னன்னு பாக்கணுல்ல அது பாத்துட்டு உனக் சொல்ற
சேரி பாத்துட்டு சொல்லு ஏனா வீடு காலி பண்லான் இருக்குறோ ஏனா ஆறு பேர் இங்க மொத்தோ கொஞ்சோ தனியா போலான் இருக்குறோ நாங்க சேரி அதா பாக்கலான்ட்டு தா உன்ட்ட கேட்ட அதே மாரி எனக்கு ஒர் ரூம் இருக்குற மாரி தா வேணு ரெண்டு பாத்ரூம் வச்சி வேணு இருக்குல்ல வீடு
கண்டிப்பா இருக்கும்ப்பா நம்ம தேடினே இருந்தோன்னு வச்சிக்கோ கண்டிப்பா ஏதாச்சு வீடு கெடைக்கு அதுல வந்து நம்ம எதாவது சூஸ் பண்ணிக்குலா நீ வந்து எப்டி அது டைல்ஸ் லா எப்டி பாக்குற டைல்ஸ் வீடா இல்ல தர வீடா
டைல்ஸு தா டைல்ஸ் தா வேணோ வெயில் டைம்க்கு அதா நல்லாருக்கோ மார் பிள்லா வேணா என்னன்னா இப்ப ரெண்டு பாத்ரூம் இருக்குற மாரி வீடுக் கடைக்கமாட்டுது அதா யோசிக்குற
அப்படியா அதேதா எங்க வீட்லயு ரெண்டு பாத்ரூம் லா இல்ல ஒரு பி ஹெச் கே தா அதிலேதா ரொம்ப நாளா ஓட்டிட்டு இருக்க என்னா பண்றதுனு தெர்ல வாடக கம்மியா பாக் றியா அதிகமா பாக்குறியா
ஒரு அதெல்லா சொல்ல கூடாதே அது அவர்ட்ட கேட்டுதா சொல்லணோ அது எவ்ளோ தெரீல அமோண்ட்டு லா எனக்கு செரியா ஏழாயிருபா அப்டி சொன்னாருன் நெனைக்குறே
அப்புடியா சேரி சேரி
இல்ல நேத்து அம்மா வீட் வீட்லந்து நா இங்க வந்துட்ட வந்துட்டு அதே யோசனயாதா இருக்கு அந்த ஆப் இருக்கோல அதுலலா போய் எல்லா பாத்தே வீடு பாத்தா அந்த அந்த கரட்டா அந்த லொக்கேஷன்ல போய் பாத்தாலோ இருக்க மாட்டேது து அதே மாரி ஏ எங்குளுக்கு ஏத்த மாரி வேணோல்ல அதனால தா பாக்க வேண்டிதா இருக்கு
சேரி நீ என்னன் பாரு தேடிட்டே இரு கண்டிப்பா கெடைக்கோ செரியா கவலப்படாத எதுவு
சேரி சேரி சீட்டு போட்ட வீடுலா அங்க வேணா எனக்கு சீ சீட்டு போட்ட வீடுதா ஒண்ணு இருக்குன் நெனைக்கிறோ பக்கத்து சந்துல கரக்ட்டா
ஆமா சீட்டு போட்டதோ இருக்கு தளமோ இருக்கு அதா நா போய் கேட்டு உனக்கு செக் பண்ணிட்டு நா சொல்றே உனக்கு எதுவா இருந்தாலு நம்பரு கூட வாங்குற அவுஸ்ஓனர் நம்பர்
அவுஸோனர்க் கிட்ட நேத்து நீ பேசினியாமே கேள்விப்பட்டே
நேத்துக் கேட்டு இருந்தே இன்னொருத்தவ எ ஃப்ரெண்டுக்கு உனக்கு எனக்கு இருக் வேணுன் தெரியாதுல அதா ரெண்டு மூணு சொன்னாங்க அது அட்ரஸ்லா வெச்சிருக்க எல்லாமே நா ஒனக்கு அப்புறோ சொல்ற ஒனக்கு எல்லாமே என்னன்னு கேட்டுட்டு ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசிட்டு
சேரி சேரி சாப்ட்டியா
சாப்புடல இன்னோ சமையலே பண்ணல வீடு கிளீன் பண்ணிட்டுருக்க பூஜ ஒண்ணு இருக்கு அதனால ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இருக்க இன்னிக்கு ஈவினிங் தா சாப்டுவ
சேரி வீட்ல என்ன என்ன அந்த பாப்பா நல்லா இருக்கா குட்டி பாப்பா
பாப்பா ரொம்ப நல்லா இருக்கா இன்னோ இப்பதா வந்து சிரிக்கிறா அதெல்லா கொஞ்சோ சொல்றா பாத்ரூம் வருது அதெல்லா கொஞ்சோ கொஞ்சோ பேசுறா பரவால உங்க வீட்ல எப்டி இருக்கு பாப்பாலா
அதா அக்கா பாப்பா அங்க இருக்கா அக்கா பாப்பா இங்கதா வந்துருக்காங்க ஆ அதுதா வாயாடிங்க அதுங்க பேசினேதா இருக்கோங்க செரி நா அக்கா கிட்டயே சொல்ட்ட இந்த மேரி வீடு பாக்குறோக்கா அப்டீனு சொல்ட்ட சேரி சேரி ரம்யா பாருங்க நல்லதுதா அப்டீன் சொன்னாங்க எங்க வீட்ல பெரியவுங்க கிட்ட சொன்ன அவுங்கதா கொஞ்சோ கோவமா இருக்காங்க
அதெல்லா நீ இன்னோ எதுவு ஃபீல் பண்ணாத உனக்கு என்னவோ அது டிசைட் பண்ணி பண்ணு கொழந்தைங்கலா இருக்காங்கனா அதுவு எதுவு கோவப்படாத கொஞ்சோ பாத்துக்கோ எல்லாம் ரொம்ப நா ரொம்ப நாளைக் கெடையாது எதுவுமே எல்லாம் கொஞ்ச நாள் தான்
ஆமா ஆமா ஆனா என்னன்னா கொஞ்சோ மொட் கொஞ்சோ தனி வீடா வேணும் எனக் எனக்கு ஹவுஸ் ஓனர்லா இருக்க கூடாது தனியா இருக்கிற மாரி வேணும்
அப்படியா அதான் பாக்குறேன் நானு தனியா கெடைக்கிதான்னு பாக்குறேன் அப்புறோ எங்க ஏதாவது பிளான் இருக்கா எங்கேயாவது போற மாரி
எங்கேயும் இல்ல கூட்டு போறேன்னு சொன்னாரு இந்த சண்டே இந்த சண்டே ரிலேட்டிவ்ஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்கு வேற போணும் சொந்தக்காரங்க அதுல ஏதோ அந்த இதெல்லாம் வரிச எல்லாம் ஏதோ செய்ணுமா அது வாங்கறதுக்கு கடைக்கு போகணும் அதுக்கு என்னான்னா வாங்கணும்னு தெரியுமா ஒனக்கு
என்ன வாங்கணுன்னு தெரில என்ன ஃபங்க்ஷன் சொன்னனா நான் சொல்லுவேன் அதுக்கு ஏத்த மாதிரி
அதான் இந்த மஞ்சள் நீராட்டு விழான்றாங்க
அப்படியா அதுக்கு நீ வந்து இது வளையல் வாங்கு பொட்டு அதெல்லாம் வெச்சு குடு பொண்ணுக்குதான் இல்ல பூவு அதெல்லாம் தட்டுல வெச்சி அவன் அலங்காரம் பண்றா மாரி குடு நல்லது ரொம்ப நீ அப்டி பண்ணலாம் இல்லன்னா ட்ரெஸ் எடுத் தோச்சி குடு
நா அதுதான் பண்ணனும் ஏன்னா அது வாங்கனா தான் எனக்கு கரெக்டா இருக்கும் அதா வாங்கிட்டு வந்துடலான்னு பாக்குற டிரெஸ்சு ஒண்ணு எடுக்கணும் மொய் வேற வெக்கணும் நறைய வேல இருக்கு இந்த வெத்தரையில பூ மால கட்டுவாங்க தெரியும்ல உனக்கு
அப்டியா அப்டிலாம் இருக்கா எனக்கு தெரியாதே நீ பூ கட்டியே குடு அ இதுவே ரொம்ப நல்லது முடிஞ்சா போய் ஜட வாங்கிக்குடு அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயோம்
அதுதான் பண்ணலாம்னு இருக்கறேன் ஆமா உங்க வீட்டு பக்கத்து தெரு அதுக்கு பக்கத்து தெருவுல ஒரு வீடு காலியா இருந்தது அப் போ சொல்றது காலியா இருக்கா இப்ப
தெரிலியே நா போய் பாக்கணும் நானு எங்கயுமே பெரும்பாலும் பாக் க மாட்டேன் வீட்டுள்ளல்லாம் போய் யார்டயாவது கேட்டுதான் சொல்லணும் உனக்கு நா கேட்டு சொல்றேன் கொஞ்சோ பொறுமையா இருந்தா கரெக்டா இருக்கும் நெனைக்கிறேன்
ஆமா அதுவும் கரெக்ட்டு தான் இல்ல நாய் வளர்க்குறேன் நாய் அந்த வீட் ட்ல வளர்க்க விடணும் டியூஷன் வேற எடுக்கலாம்னு ஒரு ஐடியால இருக்கேன் அதனால தான் கேக்குறேன்
அப்படியா எத்தன நாய் வளர்க்குற அதெல்லாம் கேட்டுட்டுதான் நம்ம போணும் ஒரு வீட்டுக்கு போறோம்னா சில பேரு நாய்ல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்ப நம்ம கேட்டுட்டு தான் போணும் அதுதான் கரெக்ட்டு
அதான் ரெண்டு நாய் தெரியுல ஃபஸ்ட் ஒரு நாய் வளர்த்துட்டு இருந்தன் குட்டி போட்டுச்சு ரெண்டு நாய் இருக்கு இப்ப ரெண்டு நாய் வளர்க்குறேன் அதனால தான் பாக்குறேன்
அப்டியா நாய்ல்லா வளர்க்கற அது வேற வாக்கிங் வேற கூட்டு போனும் அது வேற ஒரு வேலையா இருக்கும்ல
ஆமா அதான் பக்கத்துலேயே பார்க் இருக்குறா மாரி பாக்கலாம்னு இருக்கேன் நானு
அப்படியா அ அ அ நல்லதுதான் நீ வாக்கிங் கூட்டுப்போ பார்க் இருக்கா மாரி பாத்தனா இன்னும் உனக்கு நல்லா இருக்கும் அங்க பார்க் கூட்டு போவ வீட்டுக்கு வந்துடுவ ரோட்ல வந்து கூட்டு போவேனால எல்லாரும் அப்புற ஏதாவது சொல்லுவாங்க பார்க்கு இருந்தா நல்லதுதான் உனக்கு நான் பாக்குறேன் எப்டின் பாத்துட்டு உனக்கு சொல்றேன்
இல்ல நாயும் பார்க் கூட்டு போவோன்னா நானும் கொஞ்சோ எக்சைஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு பார்க்ல போய் கொஞ்சோ பண்ணனா கொஞ்சோ அமைதியான இடத்துல பண்ணா நல்லா இருக்கும்ல
ஆமா ஆமா காலையில நீ போயிடு பார்க்குக்கு அப்ப இன்னு அமைதியா அந்த காத்துல்லா வரும்ல குளிர்ச்சியா இன்னு உனக்கு நல்லாருக்கு சூப்பராக எனர்ஜட்டிக் க அப்புற எல்லா வேலையு நல்லா செய்வே பண்ணிப் பாரு டெய்லி நம்ம உடல் ஆரோக் கியந்தா நமக்கு ரொம்ப முக்கியோ
சேரி சேரி என்ன சமையல் வீட்ல
இன்னும் எது சமைக்கல இது சாம்பார் வச்சுட்டு பொரியல் பண்ணலா முருங்க்கா பொரியல் பண்லா அப்படின்னு இருக்க நீ என்ன சமையல் பண்ண சாப்ட்டியா
சாம்பரு தா சாம்பாரு கேரட் பீன்ஸ் பொரியலு கீர முருங்கீர இருந்தா எடுத்து வை நா வந்து வாங்கிக்கிற
அப்படியா சேரி எடுத்து வக்கற ஆனா கொஞ்ச அது சீக்கிர வந்து வாங்கிக்கோ கெட்டு போயிடுனு நெனைக்கிற
இல்ல இல்ல சேஞ்சு இல்ல கீர மட்டு எடுத்து வை நா வந்து வாங்கி செஞ்சுக்கிற தேங்கால்லா
சேரி ஆமாமா நா தேங்கா போட மாட்ட பருப்பு போடுவ நீ தேங்கா போட்டு செய்வியா
நா எண்ண கடுகு கருவேப்புல காஞ்ச மொளகா கீர போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காய கீரையு ளோ தேங்கா போட்டு நல்லா திரு கையில திருவி போடுவ மிக்ஸிலல்லா போட மாட்ட அது திருவி போட்டா கொன் நல்லா இருக்குல்ல
ஆமா நீ சொல்றது கரெக்டாதா இருக்கு நா செஞ்சு பாக்கற அந்த மாரி அப்புறோ இந்த பாலுல்லா பாத்தியா வெயிலுக்கு கெட்டுப் போயிடுது சீக்கிரமா
கெட்டுப் போனா என்னா தயிரு தயிர் துவச்சுக்க வேண்டியதா அவ்வளோதா
இது எனக்கு தெரியாம போச்சு எப்படி போ பண்ணுவ தயிரு எனக்கு தெரியாது இதுவரிக்
நீ அதுல நைட்டு ஒரு பச்ச மொளகா போட்டு படு கால்ல ஆனா தயி அப்டியே கெட்டு போனாம தயிரா மாறிடு இல்ன்னா கொஞ்சோன்டு தயிரு
உண்மையாவா சொல்ற பச்ச மொளகா தயிர் ஆகுமா எங்கம்மால்லா பால்ல தயிரையே போட்டு தயிர் ஆக்குவாங்க
அது தயிரு ஊத்தலா பச்ச மொளகானா கெட்டுப் போயிடுதுல பால் கெட்டுப் போனா தயிருதா அது கெட்டுப் போன பால் சொல்ல மாட்டாங்க தயிரு நீ எத்தன் நாள் வேணா வெளியே வச்சுக்கலா சாப்புட்லா எல்லா பண்லா ஆனா அந்த வெயில் காலத்துக்கு தயிர்தா ரொம்ப நல்லது
நீ சொல்றதும் நல்லதுதா ஆனா என்ன பண்றது இப்ப பால் வாங்குனாவே கெட்டு கெட்டு போது எல்லாத்தையு தயிர் ஆக்கிட்டு இருக்க முடியுமா பாலும் வேணுல்ல
ஆளு நம்ப கட ஒன்னு இருக்கு அங்க வேணா அந்த ஒரு மாசத்துக்கு கட்றா மாரி இருக்கு வேணா சொல்லு நா வேணா சொல்ற
நீ சேத்து விடு அதுல வேணா என்ன நா கண்டிப்பா வாங்குவ
என்னன்ன பால்லா நீ வாங்குவ
நா என்ன பால் வாங்கற கொஞ்சோ திக்கா அந்த மாரிதா வாங்குவே நானு பால்லா ரொம்ப தண்ணி பால்லா வாங்க மாட்ட
சேரி நீ வீடு பாத்துட்டு சொல்லு நா அப்றமா கால் பண்ற எனக்கு வேல இருக்கு வக்கிற பாய்
பாய்